வணக்கம் தோழி வணக்கம் தோழி காலை வணக்கம்
காலை வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கேன் தோழி என்ன சாப்ட்டீங்க
நா அந்த தோச நீங்க
நா வந்து இன்னைக்கி ரசம் சாதம் தோழி எனக்கு சரி கொஞ்சொ ஒடம் சரி இல்ல கொஞ்சொ சளி அப்டிங்கிறனால காலைல மெளகு ரசம் சாதம் மட்டு கரச்சி குடிச்சிட்டு ஆ இருந்துட்டே தோழி ம்
செரி செரி செர் சேர் நம்ம தலைப்பு என்ன பத்தி பேஸ்லா
அ அ அ நம்ளுடைய காயற்கள் மற்றும் பழங்களுடைய முக்கியத்துவம் பற்றி நம்ம பேசுவோமா தோழி நம்ம உண்ணக் கூடிய உணவுகள்ல வந்து நல்ல விதமான உணவுகளு இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல அது எப்டி மாறிருக்குங்குறது பத்தி தொடர்ந்து பேசுவோ தோழி
பேசலா தோழி பேசலாம் முன்னாடியெல்லா வந்து கண்ணுக்கு நல்லது இது மொகத்துக்கு நல்லதுன் சொல்லி ஒண்ணு ஒண்ணா நம்ம சொல்லி சாப்ட வெப்போ இப்பல்லா எந்த பிள்ளைங்க அத கேக்குதுங்க கேரட் சாப்டு கண்ணுக்கு ரொம்ப நல்லது பப்பாளி சாப்புடு அந்த மாரி வந்து நம்ம ஒண்ணொன்னா சொல்லுவோ நம்மோ நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க நம்ம கேட்டு அத சாப்டுவோ இப்ப உள்ள பிள்ளைங்க எதுவு அத சாப்ட மாட்டேங்குதுங்களே
நிச்சயமா தோழி இங்க வந்து என்ன பண்ணுவோ அப்டின்னா நம்ம சாப்டக்கூடிய உணவுகள்ல வந்து ஒரு பங்கு மட்டுந்தா நம்ம ஆ சாதம் அல்லது இட்லி தோசை வந்து தருவோ தோழி அந்த அ சாப்பாடு சாப் படக்கூடிய தட் ல வந்து நிச்சயமா ஒரு பங்கு வந்து சுண்டல் அல்லது ஆ காய்கறிகள் வந்து நிச்சயமா அவுங்க வந்து எடுத்துக்கிட்டு தா ஆ கணு இன்னைக்கு காலில பாத்தீங்கன்னாலு ரச சாதோந்தா அப்டின்னாலுமே கூட வந்து இந்த ரா ஜ்மா பீன்ஸ் அப்படின் சொல்லுவாங்கல்ல
மா உம் ஆமாமா
சயமா ஒரு கை வந்து சாப்பிட்டா மட்டுந்தா சாதம் வழங்கப்படும் அதனால வந்து அந்த மாதிரி கண்டிப் பா வந்து இல்ல தோழி வீட் ல வந்து நா கண்டிப்பா அப்படி தா பழக்கிருவே அப்படிக் மறுத்தாலுமே அவங்களுடைய ம மதிய உணவு இடைவேளில நிச்சயமா அவங்களுக்கு ஒதுக்க பட்ட காய்கறி அந்த எந்த நேரல வேணா சாப்ப
ஆமா கண்டிப்பா சாப்பிட்ட ஆகணும் ஆமா கண்டிப்பா நானுமே இப்ப இந்த சுண்டல் ஏதாவது செய்யறேன் அப்படினா அத கண்டிப்பா ஃபுல்லா சாப்பிட்டு தா ஆக போனும் வேற எந்த எதுவுமே வேற எந்த எக்ஸ்கயூஸுமே கிடையவே கிடையாது கண்டிப்பா சாப்பிட்டேதா ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரிக்டா கொண்டு வரறதுனாலதா அட்லீஸ்ட் அந்த ஒரு கையாவது சாப்பிடுறாங்க இல்லன்னா இல்ல போதும் வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அப்படியே ஒதுக்கிடுறாங்க அத
நிச்சயம்மா தோழி நிச்சயம்மா அதனால ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலனா வெள்ள சுண்டல் வந்து கொடுக்கலாம் ஒரு நாள் கருப்பு சுண்டல் ஒரு நாள் பட்டணி ஒரு நாள் ராஜ்மா பீன்ஸ்சு ஒரு நாள் சோயா பீன்ஸ் நம்மளுடைய உணவுகள்ல வந்து அன்றாட ஒவ்வொரு வேலையிலயுமே வந்துட்டு சோயாபீன்ஸ் அல்லது புரோட்டீன் இருந்து ஏதாவது து ஒரு உணவுகள் இருப்பது நல்லது
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஒரு பன்னீராா இருக்க க்கட்டும் அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த சோயா சோயா பீன்ஸா இருக்கட்டும் சுண்டலா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவளோ பசங்களுக்கு வந்து நல்ல சத்து கிடைக்கும்
நிச்சயமா தோழி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் வகைகள் வந்து எண்ணெயில் பொறித்த உணவு பண்டங்கள வந்து அதிகமாக குடுக்காம நிச்சயமா வந்து நம்ம பழங்கள் வந்து கொடுத்து பழக்கணும் எந்த மாதிரியான பல வகைகள் வந்து உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுப்பீங்க
ஆப்பிள் குடுத்து ஆப்பிள் குடுத்து விடுவே மாதுளம்பழம் குடுத்து விடுவே பப்பாளி பழம் கொடுத்து விடுவே ஆஹ் கொய்யாப்பழம் அண்ணாச்சி பழம் அப்புறம் தர்பூசணி சோ அவங்களுக்கு பிடிச்ச அந்த பா ஒரு அஞ்சாறு பழத்த மட்டும்தா தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க வேற ஏதாவது போ வேற ஏதாவது நம்ம புதுசா கொடுக்குறோம் அவங்களுக்கு பிடிக்க வக்கணும் அப்படின்னா வந்து அத வீட்டுல ட்ரை பண்ணுவேன் வீடல அவங்க லீவ் டைம்ல இத சாப்பிட்டு பாரு இத ஒரு பீஸ் சாப்பிட்டு பாரு உனக்கு பிடிக்கும் பாரு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சாப்பிட வச்சு அதுக்கப்புறமா அத வந்து அவங்க பள்ளிக்கு வந்து அப்படியே இடைவெளிக்கு கொடுத்து விடுவே திராட்சை பழம் சாப்பிடுவாங்க சோ அந்த மாதிரிதா
அதே மாதிரி எல்லா சுவையுடைய பழங்களையுமே நம்ம வந்து பழக்கிரணும் நாவல் பழம் அந்த துவர்ப்பு சுவையுடது அதுக்கப்புறம் வந்து ஆஹ் அந்த மாதிரி எல்லா வகையான பழங்கள் மே நம்ம வந்து இது வேணும் இது புடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம எல்லா பழங்களையுமே வந்து பழக்கிடணும் கொய்யாப்பழம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நார்ச்ச நிறைந்தது வந்து அவ்வளோ நார்ச்சத்த நிறைந்திருக்கு பப்பாளி ஆகட்டும் மர நெல்லிக்காய் தினமும் ஒன்ன சாப்ப பறாங்க அப்படின்னா சலைய தொந்தரவு வந்து அவங்களுக்கு எப்பவுமே வராது கண் பார்வை குறைபாடு வராது
நா என்ன பண்ணுவேன்னா அந்த நெல்லிக்காவ வந்து நா என்ன பண்ணுவேன்னா அந்த நெல்லிக்காய வந்து தண்ணியில கட் பண்ணி போட்டு போடுவே தண்ணில கட் பண்ணி போட்டு அவுங்க நால் அந்த வாட்டர் கேன்ல வந்து தண்ணி குடிக்கும்பதெல்லாம் வந்து அந்த அந்த தண்ணில அது நல்லா இறங்கிருச்சுன்னா வந்து அந்த தண்ணிய வந்து ஒரு இத தெல்ல சுவையா இருக்கூ சோ அதனால நா டெய்லி குடு இதா குடுக்காம காயா குடுக்காம நா அப்டி அந்த வாட்டர் கேன்ல போட்டுருவே சோ நீங்க அப்டியே ட்ரை பண்ணி பாருங்க
நிச்சயமா தோழி இது வந்து புது விதமான ஆலோசனைய தா இருந்தது நா வந்து மரநெல்லிக்கா அவ்ளோ விரும்பி சாப்பிட மாட்டே பட் என்னுடைய கணவர் தினமு ரெண்டு சாப்புடுவரு சாப்டுன்னு சொல்லி என்னையு மகனையு சொல்லுவாரு என்னமோ தெரியலா அந்த சுவை தொடங்க சாப்ட்ட முடியல ஆனா நீங்க சொல்றத வந்து வழிமுறைய பின்பற்றினா ஒரு வேல நிச்சயமா நமக்கு சாப்ட தோணலா நா வந்து கண்டிப்பா அந்த புதிய வழிமுறைய வந்து நா பின்பற்றி பின்பற்றறேன் தோழி அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா சாத்து குடி ஆரஞ்சு அதாவது ஒரே வ கையான பழங்கள வந்து பழக்கப்படுத்த பலாப்பழம் ஒவ்வொரு தடவையும் சில மாறு பட்ட பழங்களையும் அதன் கூட சேத்து நம்ம குடுக்கும் போது எல்லா வகையான பழங்களையுமே வந்து அவுங்க சாப் பழகுவாங்க கடைசியில வந்து அந்த செவ்வாழையில வந்துட்டு தேன் கலந்து நம்ம வந்து செவ்வாழ ஜூஸ் வந்து அஹ் சிறிதளவு பால் கலந்து அதுல தேன் ஊத்தி ஜூஸா அடிச்சு குடிக்கும் போது அ நமக்கு ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த குதிங்கால் வழிலின் எல்லா சொல்லுவாங்க நம்ம வீட்டு பெரியவங்கல்லா அந்த குதிங்கால் வலி வந்து இந்த பானத்த வந்து இருபத்தோரு நாள் தொடர்ந்து சாப்ட்டா அந்த குதிங்கால் வலி வந்து இருந்த இடம் இல்லாம காணாம போயிரும் அவ்வளோ செவ்வாழைல வந்து அவ்வளோ சத் இருக்கு இது நடைமுறையில எங்க குடும்பத்துல நாங்க பின்பற்றி கண்டறிந்த உண்மை எவ்வளவோ வைத்தியம் பாத்தோ அந்த குதிங்கால் வலி வந்து வந்து செரியாகவே இல்ல ஏன் அப்டின்னா அந்த குதிங்கால்ல வந்து வயது வயோதிகம் காரணமாக ஒரு சிறு எலும்பு மா திரி வந்து அஹ் நம்மளுடைய கால்னுடைய பின்புறத்துல வந்து வளர ஆரம்ப விக்குமாமா அது வந்து முழுமையா வளர்ந்துட்டாலும் விலி க்காது அது சின்ன இருந்தாலும் வலிக்காது நடுநிலமையா இருக்கும்போது அந்த கால்னுடைய பின்புறத்துல அதை அழிந்துக்கிட்டே இருக்கறனால தான் அந்த குதிங்கால் வந்து சில பேர் கீழே காலையில எழுந்துருச்சுன்னே கீழே காலே ஊன முடியாதுன்னு சொல்லுவாங்க
சோ இது நல்ல ஒரு இதா இருக்கு மருந்தா இருக்கு கண்டிப்பா நான் அதை ட்ரை பண்றேன் தோழி
நிச்சயமா
நிச்சயமா நிச்சயமா நீங்க சொல்ற மாரி அந்த ஜூஸ் வந்து நீங்க நைட்டு வந்து அந்த இதெல்லாம் ஊறப்படுவாங்கல்ல கல்பாசி கல்ப்பாசி சப்தா சி சி சொல்லுவாங்கல்ல சியா விதைகள் அத வந்து நைட் ஊற வச்சு அத காலையில வந்து நீங்க அப்படியே கல்பாசி வந்து நீங்க அப் அப்டியே சாப்டும்போது அது ஒரு மாரி ஒரு மாரி ஜெல்லி மாரி ஆயிரும் சோ நீங்க அந்த மாரியும் சாப்டலாம் அந்த மாரி சா பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க சூடு எல்லாம் தனியும் ரொம்ப உடம்பு சூடா இருக்கு சூடு தனமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல சோ அதுக்கு வந்து நீங்க வந்து நைட் வந்து அந்த கல்பாசி கொஞ்சோனு எடுத்து ஒரு ரெண்டு மூணு இது மாரி இருக்கும் துண்டு துண்டாதான் இருக்கும் சோ அந்த ரெண்டு மூணு துண்ட வந்து தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சு காலையில அதை எடுத்து சாப்பிடும் போது உடல் சூடு வந்து குறையும் தோழி
ம் ம் நான் வந்து பாதாம் பிசின் வந்து அறி்சவேன் தோழி வழக்கமா ஆ ஆ
அதெல்லாமேது
ஒரே ஒரே இதுலதான் வரும் தோழி அது வந்து கல்கண்டு மாதிரி இருக்கும்ல அது வந்து ஒன்று ரெண்டு துண்டுகள் வந்து ஊறவிச்சுட்டு காலையில வந்து கொஞ்சம் பாலும் ஒரு ஏலக்காய் துண்டும் வந்து இது போட்டு மையை அரைச்சு நம்ம ஆ குடிச்சட்டோ அப்படின்னா அது வந்து பாயசம் சுவையில் இருக்கும் அது முக்கியமா உடல் சூட்டை தணிக்கிறதோட நமக்கு வயிற்று புண்ண வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி வந்து அதுல இருக்கு தோழி அதே மாதிரி ஆண்கினுடைய உடம்ப வந்து அதை பலப்படுத்தக்கூடிய
அந்த தன்மை இருக்கு பாதாப்பிசினுக்கு இதே மாரி சுயா விதைகளும் சுயா விதைகளும் ரொம்ப நல்லது தோழி அதையுமே வந்து இதே மாதிரி வந்து நைட்டு ஊற போட்டு அத காலல குடிக்கும் போது வந்து அதுவும் வந்து ஜெல்லி மாரிதான் இருக்கும் நம்ம இதுல எல்லாம் இதுல எல்லாம் சொல்லது ஜூஸ்ல எல்லாம் நம கலந்துக்வோம் இல்லையா ஜூஸ்லல்லாம் கலந்து தருவாங்கல்ல சியா விதைகள் சோ அத வந்து நம்ம தனியாவும் நைட்டு ஊற வச்சு அதை காலையில சாப்ட்டனாலும் ரொம்ப நல்லது நீங்க சொல்ற மாரி வந்து இந்த இப்ப உள்ள அந்த வெ ப காலகட்டத்தில் வந்து உடம்பு வந்து ரொம்ப சுடாகுது சோ அந்த டைம்ல வந்து நம்ம இப்டி கு இப்டி எடுத்துக்கு போது வந்து உடல் சூடு தணியு பிள்ளைங்களுக்கு இந்த கண்ணு பொங்குறது இந்த கண்ணுல கண்ணு வலி வர்றது இந்த மாரில்லா நெறைய வருதில்ல இந்த மாரி வெப்போ அதிக வெப்போ காண்றோமா சோ அந்த சமயத்துல உபயோகப்படுத்தினா ரொம்ப நல்லது தோழி
அதே மாதிரி இந்த சத்தான உணவுகள் கூட நம்ம வாரத்துல இரண்டு முறை அல்லது மூன்று முறை கீரை ஆ சூப்புகள் வந்து நம்ம அதிகமா குடுக் கும்போது நிச்சயமா அதுவும் வந்து ஒரு நல்ல நல்ல மாற்றத்த குடுக்கு முருங்கைக்கீரை வந்து கீரை கீரைகளின் அரசு னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சூப்பு வந்து ஆஹ் நிச்சியமா தோழி அது வந்து நம்ம தொடர்ந்து வந்து குடிக்கும்போது ரத்தத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து அதிகரிக்கு அதே மாதிரி வந்து நம்ம பா த்தோ அப்டின்னா முடி கொட்டறது வந்து தனியு கர்ப்ப கால பெண்களுக்கு ஆரோக்கியமான குழந்தைகள் வந்து பிறப்பதற்கு நிச்சியமா அது வந்து வழிவகுக்கு தோழி வல்லாறைக் கீரை ஞாபகமறதி
ஆமா உம் மணத்தக்காளி மணத்தக்காளி கீர வந்து அந்த வா வாயில உள்ள நாக்குல உள்ள புண்ணு இததெல்லாமே வந்து புண்கள் எல்லாமே ஆத்துறதுக்கு வந்து மணத்தக்காளி கீரை யூஸ் பண்ணுவாங்க
நிச்சயமா தோழி வயிற்று புண்ணு அது வந்து குணப்படுத்து எல்லா கீர களுமே வந்து சத்து நெறஞ்சதுதா நிச்சயம் வாரத்துக்கு ஒரு இரண்டு இரண்டு அல்லது மூன்று முறை வந்து ஆஹ் உட்கொள்வது நல்லது முருங்கை கீரை வந்து நம்ம நல்லா நா உலர்த் த்தி காய வைத்துக்கி ட்டு அத வந்து ஒரு பொடி மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோ அப்டின்னா அனைத்து உணவுகள்லைமே நம்ம கொஞ்சொ சேர்த்திக்லா அப்டி இல்லைனாலு நம்ம சுடுசாதத்துல அந்த பொடிய மட்டு போட்டு கொஞ்சொ உப்பு போட்டு எண்ணெ ஊத் தி பெரட்டி சாப்டம்னா அது வந் து ஒரு நாள் அ எடு எடுத் துக்றோ வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கும் போது நிச்சயமா அது ஒரு பருப்பு சாதம் மாதிரி அத்
நல்லாருக்கு நா வந்து என்ன பண்ணுவேனா அந்த பொடிய வந்து சுடுதண்ணீல கலந்து குடிப்பே ச் சோ அந்த மாரி குடிக்கிறது டேரக்டா அப்டியே எடுத்துக்குற மாரி சாதத்துல போட்டு பெசையாம அந்த பொடிய வந்து அப்டியே
ஓ அது வயிற்று புண்ணு இருக்குறவங்க எடுத்துக்கலாமா தோழி அது பாதிப்பு தராதா அந்த பொடி அப்படியே நமக்கு குடிக்கும்போது
ஆஹ் அதெல்லா ஒண்ணு த அதெல்லா ஒண்ணு இல்ல தோழி எடுத்துக்கலா உம் நீங்க வேணா நீங்க வேணா உபயோகப்படுத்தி பாருங்க
ஆ நிச்சயமா தோழி நிச்சயமா எடுத்தி பார்க்கலாம் பல பயனுள்ள தகவல்கள வந்து நம்ம நல் ல முறைல பகிர்ந்துக்கிட்டோ தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து நாம் தொடர்ந்து பேசுவோம் தோழி நன்றி வணக்கம்